அ
கேக்குதாடி
இல்லே மெதுவாக கேக்குது
என்ன வண்ட்டுருக்க
நா ம் ச்சாய் குடிச்சிட்ருந்தே
ம் செரியான காச்சல்டி
இன்னு செரியாகலைய உனக்கு
அய்ய நேத்து என்னாச்சு நேத்து நீ வந்தில
ஆ
அப்ப வந்து என்னன்னா நானு எதுமே காலைலிருந்து இன்னிக் க்காம எதுமே சாப்டாம படுத்து கெடந்திருந்தே
உம்
என்னுச்சா என்ன ஆகுது எனக்கு தல சுத்துது இப்பிடி சுத்துது திரும்ப வந்து இப்டி ஒரு பத்து நிமிஷோ இப்டி படுத்தா தா செரியாகுத் தல சுத்தி கண்ணெல்லா மூடுது எனக்கே அப்ப என்ன பண்ணே நா எனிக் க்யாம இப்டியே படுத்துட்டுருந்தே அப்பறோ எ அம்மா வந்துட் ட்டு எங்க அம்மா வந்துட் என்ன பண்ணாங்க எனக்கே தே என்னது கஞ்சியு அப்புறோ முட்ட வறுத்து அப்புறோ ஊறு அ மாங்கா ஊறு கா போட்டே எனக்கு ஊட்டி தந்தாங்க கேக்குதா ஹலோ ஹலோ ஹல்லலோ டி கேக்குதா டி
விட்டு விட்டு கேக்குதா
அதுக்கப்புறோ‌ இது ஆமா அப்பளே கேக்கல இப்ப கேக்குது அப்றோ மாத்ர நேத்து சாப்ட்டண்டி நேத் து சாயந்தரோ ஆறு மணிக்கு தா நேத்து சாப்ட்ட காலையிலேருந்து சாப்டாம அப்றோ நெயிட்டு மாத்ர சாப்ட்ட
ஆ
அ நெயிட்டு என்ன நெயிட்டு தா தூக்கு மாத்திர இருந்துச்சா அதுல அப்ப தூக்க மாத்ர சாப் டண்டி அப்படியே ஒரு மாதிரி ஆகுது தெரியுமா சாப்ட்ட உடனே எதுவு ஆகல தூக்க மாத்ரைய சாப்ட்டுட்டு உக்காந்து நானு உனக் மெசேஜ் பண்ணிட்டுருந்தேன் நெனைக் கிற நைட்டு ஸ்நாப்ல அ மெசேஜ் பண்ட்ர்ருந்தா நெனைக்கிற எனக்கு இப்படி நான் மெசேஜ் ஆ அவ்ளோ மெசேஜ் பண்ட்ருக்கே நா கையெல்லா நல்லா வேல செய்து கண்ணு அப்டே சொக்குது அதுக்கப்புறோ என்ன ஆகுது தூங்க சொல்லுது எனக்கு தூங்க வேணா ஆனா என்ன தூங்கு தூங்குன்னு யாரோ ஆல்ரெடி வறுப்புறுத்துற மாறி இருந்ச்சு எனக்கு அப்புறோ நா ஃபோன அங்க வச்சுட்டு அப்டியே படுக் கண்ண மூடி தூங்கிட்ட
ம்
நடுவுல முழிப்பந்தாலே என் நிக்க முடிலடி தூக்கு மாத்திரையபோட்டு சாப் படு த்தா முளிப்வருது
ம்
முழிப்பு வருது ஆனா தலையை தூக்க முடியல என்னிக்க முடியுதில்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதா தூக்க மாத்திரிய போட்டு பாக்குற ஆமா நீ போட்ருக்கியா
ஓ நாளாம் போட்ருக்க
நா இப்பதா ஃபஸ்ட் டைம் நா போடுற இன்னைக்கு ஒன்னு இருக்கு இது சரியாக மாட் டிக்குது மாத்திர ரெண்டு நாள் சாப்ட்டு சரியாகலன்னா ஹாஸ்பிட்டலு கூப்ட்டு போறன்னு சொன்னாங்க அம்மா
ஏ
நைட்டு எங்க அம்மா தா இட்லி சுட்டு பாரி தந்தாங்க
ம்
அதுக்கப்புறோ காலையில தூங்கிட்ட மத்தியான தா என்ச்சே மத்தியானோ ஏஞ்சு போய் சாப்ட்ட
அப்ப அதுக்குள்ள வெளிய போலா அங்க போலா இங்க போலனு ஆனா
வெளிய போனா அதெல்லா தெரியாது டி
ம் தெரியாது டி எடுத்துட்டு போயிட்டாரு எங்க அப்பா ம்
வெளி போணுனா இதெல்லா மைண்டுக்கே வராது எப்போ போலா நாளைக்கு அவ எ ஃப்ரெண்டு வரன்னா வீட்டுக்கு
ஓஓ
அவ வந்து இன்னைக்கே வரலான்ட்டு வரன்தா போன வாரோ சொன்னாளா அப்புறோ என்னாச்சு இன்னைக்கு தூங்கிட்டாளாமா ஒரு மணிக்கு தா எந்ச்சாளாமா அப்புறோ நாளைக்கு வர அப்டின்னு சொன்னா
அவ எப்ப வரான்னு சொல்லு இவ இவ வந்து இவங்க அப்பா சொன்னாங்களாமா அ ஏலு மணிக்குல்லா இருக்கணு வீட்ல
ஆ
அப்டின்னு
அ அவுங்க அப்பா என்ன திடீர்னு இலகிருச்சா
இல்ல இல்ல அது என்ன ஆச்சுன்னா அன்னிக்கு அ பெருணா அன்னிக்கு நாங்க வெளிய எல்லா போயிட்டு நா சொன்னே தூங்கிட்டு எங்க அப்பா என்னை எழுப்பி கூட்டி போனாரு அப்டின்னு
ஆ ஆ
போகுபோது சொன்னாரு அந்த புள்ளைட்டு கேளு அந்த புள்ள வருமான்னு கேளு வந்தா போய்க்கோ எப்போ ஒரு மணி அப்போ எட்டுரை இருக்கு
உ
எங்க அப்பா அவங்க அப்பா எல்லா கொஞ்ச பேசிட்டு இருக்காங்க எங்க அப்பா சொன்ன சொன்னனால தா நா போனன்ல இல்லன்னா வீட்டிலேயே படு படுத்திருப்பே அப்ப சேரின்னு சொல்லி நாங்களு போனோ பாத்தா என்னாச்சு உங்க வீட்டு கிட்ட அந்த சைடு என்னது
எட்டறைக்கா
எட்டரைக்கு நா போனே
உ
எங்க அப்பாதா போ போ அப்படின்ட்டு இருந்தாரு வீட்டுல இருந்தா கூட்டிட்டு போ அப்டின்ட்டு அப்போ சேரி அப்படின்னு சொல்லி இங்கே ஏரியாக்குள்ளதா சுத்திட்டு இருந்தே இங்க பள்ளி எல்லா இருக்கும்ல ஏரியாக்குள்ள தா சுத்திட்டு இருந்தோ பாத்து என்னாச்சு பேட் பேட்ரி அப்டியே ரெட் கலர்ல
உ
கட கட கடன்னு மூணுமே இறங்கிருச்சு
ஏன் பார்கலிய நீங்க
ஏ நாங்க பாக்கல ரெட் கலர்ல இருக்குது போகவே மாட் டிகிது பத்து ஒன்பதுட்டு எங்களுக்கா சரியானா டரு என் என்ன பண்றது அ முறுக்குறோ விட்றோ முறுக்குறோ விட்றோ
தள்ளிட்டு தா அப்றொ போனோ தள்னாலு தள்ளாது ஏ
ஆ ஆமா அப்றோ எப்டியோ வந்துட்டு வந்துட்டே கரெக்ட்டா நா வீட்டுக்குப் போயி வண்டி அப்ப வீட்டுக்கு போமா என்ன ஆயிருச்சு மணி ஒம்போதரை ஆயிருச்சு
அ
அப்போ கரெக்ட்டா அவுங்கம்மாவு எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி என்ன காணோ டைம் இவ்ளோ ஆயிருச்சு நாங்களல்லா தூங்கப் போலான்ட்டுருந்தோ செம டயர்டு புள்ளைங்கள ஆளே காணோ ட்டு அப்போ அவுங்க வீட்டுல ரிலேட்டிவ்ஸ் வந்துருந்தாங்க
ஆ
அவுங்க ரிலேட்டிவ் சொன்னாங்களாமா அந்தப் புள்ள வீட்ல
அ
அ அந்த ரிலேட்டிவ் சொன்னாங்ளாமா என்ன என்ன நைட் நேரோ இப்டி அனுப் பாதீங்க அப்படிங்கற மாரி அப்ப உங்க அப்பாக்கு
வேற என்னடி வே
ஆ அப்ப எளகுமுல்ல அவுங்கப்பாக்கு அப்ப எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா அ இது என்ன நீ நாளைக்கு வந்து அந்த பிள்ளைய போன் பண்ண நீ போய்க்கோ ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சோ டென்ஷன் ஆய்டுவாரு அப்டின்னாரு நானு சேரி சொல்லி விட்டுட்ட பாத்தா அவ ஃப்ரெண்டு் கூட போயிட்டா மறுநாளு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேர்ந்து எங்கயோ நானு சேரி ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டு அப்படியா நானு செரி அப்ப ரெண்டு மூணு நாள் போட்டு அப்படின் நெனைச்சு விட்டுட்டே பாத்தா இன்னைக்கு போலான்ட்டுதா ஆ சொல்லிருந்தா
ஆ
ஏ வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு அப்பா
ஓ நா நாளைக்கு அவ எப்ப வருவானே அவ காலைல தா வரேண்ணா இப்ப காலைல வந்து எப்போ என்ன ஏதுன் பாத்துட்டு நா சொல்றே சரியா
ம் சேர் சேர்
அங்க போலான்னு ஒரு ஆச ஆனா அங்க அது ரேட் அதிகமோன் வேற தோணுது
எங்க அண்ண சொன்னா அது வந்து ஆ ஒன்னு வாங்கி ஒரு ஆள்நால சாப்பட முடியாதாமா
இப்டி என்னடி பாக்கறதுக் இத்துனூண்டு தானடி இருக்கு
இத்தனூண்டு தா இருக்கு அது என்ன ஆ இது என்ன சொல்வாங்க ரொம்ப ஸ்வீட் ஆச்சுன்னா
ரொம்ப தலைக்கடிச்சுருமா
தலைக் எதுக்கு டி அடி
மப்பிச்சிருவோ
இது ஒரு மாரி ஏ தெகட்டிருமா தெகட்டுமா அ அப்டினு சொன்னா
ஆ ஆனா அது கொஞ்சூண்டு தா இருக் கிடி ஆனா நா வந்து என்னோட ஃப்ரெண்டு கூட அவ கூட வந்து இங்க போயிருக்க மெல்பார்ன் இருக்குந்தான அங்க போயிட்டு பெருசா ஃபஸியா கேக் இருக்குல்ல
ஆ
ஆ ஃபஜியா சாக்லேட் கேக்கு ஆ அவ எனக்கு அது வாங்கித்தந்தா அது நாங்க ரெண்டு பேரு உக்காந் சாப்ட்டு திகு முடில அவ பாதி இத்துக்குனு அந்த சைடு சாப்ட்ருக்கா நா இத்துக்குனு இந்தசைடு சாப்ட்ருக்க அப்றோ என்னாச்சு பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே பேக் பண்ணி அப் அத டப்பாவோட இப்டிதான இருக்கு அப்போ அப்டியே அத தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து எங்க அம்மாக் கொண்ணாந்து குடுத்த ஆனா ஆனா இதுல கப்பு மாரி இருக்கு இத்துனூன்டு தா இருக்கு பாக்றதுக்கு
இப்ப நல் நெறயா இருக்கு கூலாய் தெரல என்னன்னு ஆனா ஒண்ணு எவ்ளோ
இரநூறுவா
ம்
ஆனா அந்த ரேட்டு பரவாயில்லைன்னு தாண்டி அவ சொன்னா ஏனா மட்டில்டா இருக்குல்ல
ம்
மட்டில்டா வந்து இந்த கப்பில் லீபே எல்லோட செட் அங்க எல்லா வந்து மோ டே எப்படின்னா மட்டில்டாவே நூத்தி எண்பரூபா வரு நூத்தி அம் முப்பதுருவா வரு அதுவே ஆனா இது வந்து அது எப்படி ஒரு ஸ்லைஸ் மட்டு தா இருக்கு ஒரு கேக்கோட ஸ்லைஸ் வெட்டனா எப்டி இருக்கு அப்டிதா இருக்கு அது ம மட்டில்டாவே நூத்தி எம்பது ரூவா ஆமா எல்லா எடத்துலயு போ அது ஒரே எடத்துல ரெண்டு மூணுணணலா போட்டு போட்டு வக்கிறாங்க ஆனா ரெசார்ட்டு நல்லாதா இருக்கி
வு எனக்கு புடிக்கவே செய்யாது
இப்ப என்ன புடிக்காதுன்ற
என எனக்கு டீல கூட நா சுகர் ஃபஸ்ட்டு கூட கொஞ்சோ போட்டு குடிச்சிட்டிருந்தே இப்போ சு சுத்தமா போடறதில்ல
ஏ
எனக்கு எனக்கு ஸ்வீட்டு லைட்டா இது பண்ணாவே எனக்கு வாந் தி வர மாரி இருக்கு அவ்வூ நாலா பாயாசனா தெரிச்சிருவே
ஏன்டி அப்ப அப்ப பெருணாக்கு பாயச வைக்கலைய உங்க அம்மா
ஐய இல்ல
பெருணாக்கு வைக்கமாட்டாங்களா அப்போ
வெப் வெப்பாங்க சில டைம் வெப்பாங்க இந்த டைம் வெக்
எங்க வீட்ல பெருனானாலே பாயசம்தா ஃபஸ்டே
அ அது இந்த லெமன் ஜூஸு இதெல்லா குடிக்க மாட்டே
ஏன்டி
அ நா என்ன பண்ணுவேனா லெமன் ஜூஸ்ல வந்து சால்
ஆமா அந்த மாரி சில கொஞ்ச பேரு அதிபுத்தி சாலிங்களு கொஞ்ச பேர் ருக்காங்க இப்ப எங்க வீட்ல எப்டின்னா எனக் கு எங்க அத்தாக்கு வந்து ஸ்வீட் புடிக்கு எங்கள் அம்மாக்கு எங்க அண்ணனுக்கு ஸ்வீட் புடிக்காது
அ
எனக்கு நல்லா புடிக்கு நாலா சாப்டுவே என் கூட ஒருத்தி வருவாளே என் கூடயேதானு சுத்திட்டே தா கூட சுத்திட்டே இருப்பேன்ல அவளுக்கு டெசர்ட்னா ரொம்ப புடிக்கு அப்போ என்னாச்சு நாங்க நாங்க போனாலே நாங்க மோஸ்ட்டா டெசர்ட்டக்கு தான் போவோ டெசர்ட் கடைக்கு தா போவோ போய் எப்டி இருக்கு‌ தெரியு மா நா அவள கூட்டிகிட்டு போவே என்கிட்ட வண்டி இருந்துச்சுன்னா நா அவள கூட்டிட் போவே அவ வாங்கி தருவா இதா எங்களுக்குள்ள டீலு நா கூட்டிகிட்டு போவே அவ வாங்கி தருவா அது மாரி தா நு நெறையா டைம் ஊர்பட்டணு அப் அவ அவ நா டெசர்ட் சாப்டதே அவ கூடதா
ம்
ஆனா நல்லா இருக்குன்டி நீ கப்பல பேர் எல்லாம் சாப்டதே இல்லையா
நா எந்த டெசர்ட்
கேக்கு கேக்கு அது கூட புடிக்காதா
கேக்கு வந்து ஒரு ரெண்டு வாய் அவ்ளோ தா
இரு யாரோ கூப்பிட்றாங்க இரு யார்னு பாக்கறே
ஆ சேரி